ஹலோ அ வணக்கோங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருகேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி பத் எப்டி சொல்லுங்க
அ கண்டிப்பா அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் அப்பா வந்துட்டு ஒர்க் கவர்மெண்ட் ஆஃப் பிசர் ஆ முன்னாடி வர்க் பண்ணாங்க இப் ரிட்யர் ஆயிட்டாங்க பட் இப்போ வந்துட்டு அவங்களால வீட்டுல இருக்க முடியல ஏதா ஒரு ஜாப் பண்றது அந்த மாதிரி அவங்களோட ஒர்க் ரிலேட்டடா பண்ணிட்ருக்காங்க சோ அது டிராவல் பண்ற மாரி இருந்தா அம்மாவையும் கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி அவங்க இது போயிட்டு இருக்கு சோ இப்ப வந்துட்டு ரீசன்டா வந்து ட்டு அம்மாவோட அண்ணா வந்துட்டு அ இறந்து போனாங்க சோ அம்மா வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல ஒரு மாதிரி இருக்காங்க எங்களுக்கே ரொம்ப கஷ் என் தாத்தா இருந்தாங்க ஊர்ல பட் இருந்தாலு க்குறது ஒரு அண்ணா தான் எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு மாமா தான் இருந்தாங்க அவங்க வந்துட்டு இப்டி ஆனது வந்து ட்டு எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திச்சி அம்மாக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திச்சசி ஆனா ஊர்ல தனியா இருக்காதீங்க நீங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் ரீசென்டா வர சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அக்கா போயிட்டு வந்தா ஊருக்கு சேரி வர சொன்ன னால அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்தாங்க சேரி கொஞ்சம் இங்க பசங்க கூடலா இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்
ஆமா மா கண்டிப்பா கண்டிப்பா அத மாத்திட்டு அவங்கள வெளியில நறைய கூட்டிட்டு போங்க அவங்கள டைவர்ட் பண்ணுற மாரி நறைய பேசுங்க அவங்ககிட்ட
கண்டிப்பாமா அந்த ஒரு சிப்லிங்குன்ற ஒரு அந்த இந்த இது வந்து ரிலேஷன்ஷிப் இல்லாம போகறதுன்றது ரொம்ப கொடுமையான விஷ்யம் ஒருத்தரா இருந்து அது வேற நமக்கு வந்துட்டு அந்த ஒரு இதே இருக்காது அந்த பட் இந்த மாதிரி ஒரு விஷ்யம் நடக்கும் போது வந்துட்டு அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுன்றதே நமக்கு எப்படின்னே தெரியல அதனா சேரி ஓகே வேற எப்படியாது மைண்ட் செட் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வர சொல்லிருக்கோம் அ பாக்கணும் அது அப்டி போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு பையன் ஹஸ்பண்ட் வந்து ஜாப் போய்ட் இருக் காங்க நான் வந்து நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் மேரேஜ் க்கு முன்னாடி எனக்கு ஃபிஃப்டின் இயர்ஸ் மேரேஜ் ஆயிட்டு அதுக்கபறோ ஒர்க் பண்ண இருந்த முன்னாடி அதுக்கப்புறமா நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டே இப்ப வந்துட்டு ஒர்க் ஃபரம் ஹோம் அந்த மாரியே போயிட்டு இருக் கு சோ ஃபுல் என்னோட பையன் தான் அவனோட இத பாக்குறது தான் என்னோட எனக் ஃபுல் இட்ரஸ்ட்டு அவன நல்லபடியா வளக்கணும் நம்ம
ஆம் ஏன் ஒரே குழந்தையோட ஸ்டாப் பண்ணீங்க
எனக்கு எனக்கு ஒன்னே போதும் அப்டின்ற மாரி எனக்கு தோணிடுச்சு இப்ப இருக்கிற ஒரு சிட்டிவேஷன்ல வந்துட்டு நம்ம ஒரு பையன நல்லபடியா வளக்கணு அப்டின்ற மாரி அவனுக்கு சிப்ளிங் இல்லன்றது ஒன்னு இருக்கு எனக்கு அது புரியுது பட் இருந்தாலுமே வந்து ட்டு அந்த ஒரு கொழந்தய வந்துட்டு பினான்சியளாவு சரி ஆ நல்லா ப்டியா வளக்கணு அந்த மாரி ஒரு மைண்ட் செட் எனக்கு எங்க ஹஸ்பண்ட் கூட பேசி நா வந்துட்டு போது அப்டின்ற மாரி அவுங்களுக்கு அதே மாரிதா தோணுச்சு அதனால ஓ ஒன்னோட ஸ்டாப் பண்ணியாச்சு
சேரி ஆனாங்க பின்னாடி ரொம்ப தனியாயிட மாட்டாங்க
ஆ அதுக்குதா அக்காவோட பசங்க இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் பக்கத்துலதா இருக்காங்க சோ அவுங்க வந்துட்டு நல்ல கு்ளோஸ் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்ல தா இருக்காங்க செரி அதுவே போது அவனுக்கு அந்த கசின்ஸ் பாண்ட்டு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டாங் என்னோட ஹஸ்ப பண்ட்கு அண்ணா இருக்காங்க அவுங்களுக்கு ரெண்டு பசங்க அவுங்களு ரொம் க்ளோஸ் எங்க அக்காவோட பசங்க கூடயு ரொம்ப க்ளோஸ் தா ஆமா நா அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பே அனுஷ நீங்கதா பாத்துக்கணு ரொம்ப க்ளோஸா இருக்கணு பெரிய பையன் ஆனத்துக்கப்புரமு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பே ஏனா வந்துட்டு எனக்கு ஏ அந்த ஒரு தாட் வந்துச்சுன்னா எனக்கு வேற நார்மல் டெலிவரி ஆச்சா அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே நானு அந்த ஒருப் பாயிண்ட் ஆப் டைம் நாள் ஃபுல்லாவே கஷ்டப்பட்டே அதுக்கப்பறோ இப்போ வந்துட்டு எ ஹஸ்பண்ட்க ஏதாவது ஒரு இந்த கோல்டு ப்ராப்ளம்ஸ் எல்லா இருக்குமா அப்பறோ எனக்கு ஆ அவரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஒரு சின்ன பிரச்சன வந்துச்சு மூக்ல ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இந்த மா ரிஷ வந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோ த்ரூ பண்ணிகிட்டே வரும் போது எனக்கு ஒரு மாரி மைண் செட்டே சேஞ் ஆயிடுச்சு நம்ம வந்து கொழந்தய ஒழுங்கா பாத்துக்கணு அதுக்கப்பறோ அந்த கொழந்த வந்துட்டு நம்ம இல்லாம கஷ்டப்படுற மாரி ஆயிடக் கூடாது அந்த மாதிரிலா எனக்கு ஒரு தோண ஆரம்பிச்சு ஆமா அதனால வந்துட்டு போதும்ப்பா யாரோ கேட்டா வந்துட்டு இவ்வளவு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது போது அப்டின்ற மாரியு நா அதோட முடிச்சுருப்பே பெற உங்ககிட்ட சொல்றே இந்த மாரி எல்லா ஆயிருக்கு சோ
உம் ரொம்ப நன்றிங்க அந்த அளவுக்கு ஒரு
கண்டிப்பா உம் ஆமா அதனால என்னால வந்துட்டு இன்னோரு கொழந்தய வந்துட்டு அவ்ளவு கேர் குடுத்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குடுத்து பாத்துக்க முடியுமா அப்டின்னு தெரியல அப்டின்ற மாரியாச்சு அது இல்லாம வந்துட்டு இப்ப என்னோட அம்மா அப்பாவுக்கும் சரி எ ஹஸ்பண்டோட அம்மா அப்பாக்கு இந்த வயச சில வந்துட்டு அவுங்களுக்கு ஒரு கஷ்டோ குடுக்க கூடாது நைட்டெல்லா தூங்கி தூக்க கெட் ட்டு ஒரு கொழந்தய பாத்துக்க வேண்டியதா அந்த ஒரு கஷ்டோ குடு கக்க கூடாது இன்னோன்னு நா என்னா யோசிச்சேன்னா இப்ப அம்மா அம்மா அப்பா அம்மாக்கு வந்துட்டு ஏதாவ ஒடம்பு இதாயடுச்சு அப்டின்னா கூட இருந்து அவுங்கள பாத்துக்கனு ஆ இப்ப வந்துட்டு இன்னோரு கொழந்த இருந்துச்சுனா அதயு பாத்துக்கோ இப்ப எ பைய பெருசா ஆய்ட்டா எ ஹஸ்பெண்டு கிட்ட விட்டுட்டு போனாலு வந்துட்டு அவுங்க மேனேஜ் பண்ணி ப்பாங்க பட் அவுங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போட்னா வந்துட்டு நானு அக்காவு மட்டுந்தா இரு அவ அவளால பாக்க முடியுதோ இல்லையோ என்னோட இததா நா பாப்பே நா வந்துட்டு பாத்துக்கணு அந்த கூட இருந்தா அப்டின்ற மாரி
என்ன ஒன்னுன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ள இல்லங்க அம்மா அப்பாவ வயசான காலத்து இதுல எங்க பேரண்ட்டுக்கு பேரண்டிங்கா இருக்குறது வந்து ரொம்ப கஷ்டோ
கண்டிப்பா எனக்கு அதுதா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு இப்ப வந்துட்டு அவுங்க கூடவே இருந்துட்டு பாத்துட் டு இந்த மாரி ஒரு சிட்டு வேஷன் வந்துச்சுன்னா நம்ம இருந்து பாத்துக்கணு இப்ப வந்து எனக்கு
இல்லங்க அது முடியுமா அப்டின்றது கூட எனக்கு தெரியிலங்க எனக்கு ஒரு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றங்க நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட் டிற்ந்தே ஒரு ஊர்ல அப்பாக்கு ஒடம்பு சரியில்ல வாவான் சொல்ட்டு கூப்டுடே இருந்தாங்க ஆ அப்பாக்கு கொஞ்சோ ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு அது அப் ப வரும் போயிடும் அந்த மாதிரிதான் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு லீவும் இல்ல ஆ போகவு முடியல
உம்
பா ஒரு த்ரீ ஹார்ஸ் எனக்கு டிராவலு
ஓக்கே
தேரி ஒரு நாள் திடீர்னு ஸ்கூலுக்கு போயிட்டங்க தேர்ஸ்டே அன்னைக்கி தேர்ஸ்டே ஸ்கூலுகுப் போயிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு ஒரு போயிட்டு ஒரு பர்ஸ்ட் பீரியட் கூட கிளாஸ் எடுத்துட்டேன எடுத்துட்டு எனக் ஒரு மாரியா இருந்தது எனக்கு நா போயிட்டு பிரின்சபல் மேம் கிட்ட அப்பாக்கு உடம்பு முடியலங் மேம் ம் நா வந்து போயிட்டு வரணு அப்டின் சொல்ட்டு கேட்டே அவங்களு லீவு கேட்ட எப்பவுமே குடுக்க மாட்டாங்கங்க
ம்
செரி எடுத்துக்கோப்பா அப்டின் சொல்லிட்டாங்க செரி எங்க ஹஸ்பண்ட்கு கால் பண்ணி கேட்டே அவரு எதாவது ஒரு வேல அது இதுன்னு சொல்லுவாரு ஆனா அவருமே அன்னைக்கு எதுவுமே அவாய்ட் பண்லங்க ஆ செரி போலா வெளிலவா அப்டின் சொல்ட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டாரு செரி போணோ போய்ட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் குள்ளாற போய்டோ ரீச் ஆயிட்டோ பாத்துட்டு பேசிட்டு நல்லாவே பேசிட்டு இருந்தாருங்க நீ கொழந்தைங்கள விட்டுட்டு வன்ட்டே நீ கூட்டிட்டு வந்துருந்தா நாப் பிள்ளைங்களையு பாத்துருப்பன்ல்லம்மா அப்டின் சொ ல்றாரு என்னம்மா சமைச்சு போ ஸ்கூலுக்கு கொண்டு போனன் சொன்னல என்னம்மா கொண்டு போண அப்டின் கேட்டாருங்க
ம்
ஆ அப்பா நா புளி சாதம்தாப்பா எடுத்துட்டு போனே அப்டின்ன செர் குடும்மா நா சாப்பறே அப்டின் சொல்ட்டு வாங்கி சாப்பறாருங்க நான்வெஜ் சம ச்சி வெச்சிருந்தாங்க நாங்க சாப்டுட்டு பசங்களுக்கு போட்டு குடுத்தாங்க அம்மா எடுத்துட்டு வந் துட்டோங்க அடுத்த நாள் செரி நல்லாதா இருக்குறாரு அப்பா பெரிய பிராப்ளம்ல்லா ஒன்னு இல்ல அப்டின்ற மாரி என்னோட மனசுக் கு ஒரு இது வாயிடுச்சு நைட் நல்லா தூங்கிட்டே காலையில எழுந்திருச்சு போயிட்டு லன்ச் பிரேக்குங்க லன்ச் ஓபன் பண்றங்க போன் வர்து
ம்
அப்பா இறந்துட்டாரு அப்டின் அதுக்கு முன்னாடி நாள் நா போய் பாக்காட்டி ஆ அவர நா பாத்திருக்கவே முடியாது அந்த இது வந்து எனக்கு ஏ அந்த சமயத்துக்கு அப்டி தோணிச்சி அதுக் கு முன்னாடி நாள் ஏ எனக்கு போய் பாக்கணுனு தோணுச்சு ஆ ஒண்ணுமே எனக்கு புரியலங்க அது
உம் உம் ஓகே
அய்யய்யோ அது எனக்கு இன்னுமே எனக்கு அந்த டுவெல் தேட்டி ஆ ஒன் ஆயிடிச் சுனா இந்த சமயந்தானே ஃப்ரைடே இந்த சமயந்தானே அப்டின்ற அந்த பீல் வந்து வந்துடுதுங்க ரொம்போ
கண்டிப்பா உம் அது வந்துட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக் குமே வரக்கூடாதுந்தா நா யோசிப்ப அத வந்து பண்றது ரொம்ப கஷ் டோ அதுலந்து மீண்டு திருப்பியு வரதே வந்துட்டு ரொம்ப கஷ்டோ
ஓ போங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ மூனு வருஷோ மூன்ற வருஷோ ஆயிடுச்சு அத யோச்சனாவே அன்னைக்கு நாள்ஃப் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடு எதுமே நா பண்ண மாட்ட அ அத அப்டியே பரவால்ல பரவால்ல பரவால்ல அது ஒன்னு பிரச்சன இல்ல ஒரு ஷேரிங் தான ஆ இது இது வெளி கூட சொல்ல முடியாது இப்ப பசங்கிட்ட சொன்னாலு இன்னு நீ அத ஃபீல் பண்றியானுவாங்க அத வெளிய கூடஸ் சொல்ல முடியாது இப்போ உங்கிட்டயாவது இந்த விஷ்யோ அப்டின் சொல்ட்டு சொல்ல முடியுது ஆ ஆ அவுங்குளுக் க்கு கூட சொல்ல முடியாது இல்லிங்களா இன்னூன் நீங்க ஃபீல் பணா பசிங் அப்ப ரொம்ப கேறிங்கங்க ஒரு சின்னப் பொருளுனாலு அவ்வளோ தூரோ டிரேவல் பண்ணி எனக்கு கொண்டு வந்து குடுத்துட்டு போவாரு
ம் ம்
அப்பா இல்லாத நாட்கள் வந்து எனக்கு எவ்வளவோ மோசமான நாள் இந்த நாலு வருஷமா நா ஃபேஸ் பண்ற
கண்டிப்பா ம்
ஒன்னு வேணுன்னா குடுத்து உடுறதுக்கு ஆள் இல்ல எல்லா இருக்கு அங்க இருந்து எனக்கு வந்து டிரவலாயி இங்க வர்றதுக்கு ஆள் இல்ல
ஆ புரியுது ம்
அது வந்து அது ரொம்போ ஒரு மாரி இருக்கு பத்தீயா அப்பா இருந்தது இந்நேரே எவ்வளோ கொண்டு வந்து மாம்பழ சீசன்ல எவ்வளோ மாம்பழோ கொண்டு வந்து எறக்கிட்டு போயிருப்பாங்க
ஆ ம் புரியுது கண்டிப்பா ம்
அப்பா இல்லாதது வந்து ரொம்போ அது மிஸ் பண்ற மாரி ஒரு இதுவாயிடுது
கண்டிப்பா ம் ஆமா அதுல இருந்து திருப்பியும் வெளிய வர்றதுன் ட்றதே ரொம்ப கஷ்டமான விஷயோந்தா அது யாருமே ஃபஸ் ஃபேஸ் ஃபேஸ் பண்ண கூடாது அப்டின் தா நா நெனைப்ப
அ ஆ ஆனா அதெல்லாம் வருங்க லைஃப்ல வராம இருக்காது இல்லிங்களா
கண்டிப்பா ஐயையோன்னு என்னால அதெல்லாம் முடியாது அப்டின் தா நா சில யோசிப் ப்ப எங்க அக்கா கிட்டயு சொல்லுவ பட் என்ன பண்ண முடியுனே எனக் தெரில அ
அது இல்லங்க அது வந்துருச்சுன்னா அத டால்ரேட் பண்ணிக்கிட்டு அத தாங்கிக்கிட்டு இப் ஓரளவுக்கான ஒரு மனப்பக்குவத்த கடவுள் குடுத்துர்றாருங்க
ஓகே ம் ஆமா நறையா பாக்குறோ இல்லயா நம்மள சுத் தி இருக்குறவங்கள எல்லா தெரில ஆம்
அது நேச்சர் கண்டிப்பாக அது இது பண்ண முடியாது ஒன்னுமே பண்ண முடியாது நேச்சர் நேச்சர் தானங்க
கண்டிப்பா ஆமா
ஒன்னுமே பண்ண முடியாது
ம் அது யாரையும் கன்வென்ஸும் பண்ண முடியாது யாரையு அந்த மாரி ஒரு சுட்டுவேஷன்ல இருக்குறவங்கள எனக்கு அந்த மாதிரி ஒரு சுட்டுவேஷன் போயிட்டோன்னா அவங்கள எப்புடி கன்வென்ஸ் பண்றதுனே எனக் தெரியாது எனக்கு அழகுதா வரு பட் இருந்தாலு அவுங்கள எப்புடி கன்வென்ஸ் பண்ணி கொண்டு வரது பட் அவங்களுக்கு அந்த தைரியம் வந்துருவோ அப்டி நினைச்சுப்பேன் நானு எனா வந்துட்டு என்னன்னு சொல்லி நம்ம வந்துட்டு அவுந்த தேத்த முடியாது யா அந்த விஷயத்ல கண்டிப்பா ஆமா ஹய்யயோ அந்த சிச்சுவேஷன் நம்ம கோத்ரூ பண்ணக்கூடாத் தே அப்டின்தா நா நெனைப்ப
ஆஹ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷ்யோங்க எப்டி சொல்றது அது வந்து அ என்ன ஆறு வல் சொல்றது அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு தாங்க தெரியு அவங்க அப்பானா அவங் ஆ ஆ அவுங் அப்பா கிட்ட அ சொல்லுங்க சொல்
அதுதா இல்ல அவங்க கூடதா நம்ம ஃபிசிக்கலா இருக்க முடியுமே தவுர்த்து அவுங்க என்ன நெனைக்கிறாங்க அவுங்க எப்புடி வெளிய கொண்டு வர்றது என்னதா நாலு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டோன்தா சொல்லுவே ஒர்
கண்டிப்பா உம் ஏன்னா அவங்க அப்பா கூடான பாண்டிங்கு என்னன்றது அவங்களுக்குதா தெரியு அவங்க அப்பா எவ்வளவுல்ல அவங்கப்பா எவ்ளோலா அவுங்களுக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்கன்றது அவளுக்குதா தெரியு ஆ இல்ல வேற ஆஸ் பண்டா இருந்தா அஸ்பண்ட்டு என்னல்லா பண்ணிருப்பாங்கங்றது அவங்களுக்குதா தெரியு அத நம்ம எப்டிஸ் சொல்லி அவங்கள வந்து இது பண்றது நமக்கு தெரியவே தெரியாதுனு எனக்குதாங்க நால்லா கூட இந்த விஷயத்துக்கு நா போவே மாட்டங்க நா தூரமான் கிட்ட கூட போக மாட்டங்க அவங்ககிட்ட தூரமா நின்னு வேடிக்க மட்டுதா பாப்பே
ஆமா
அழுக மட்டுந்தா வரு ஆனா அவங்களுக்கு எதுவுமே போயி சொல்ல முடியாதுங்க
உம்
தாயே செரிங்க ஆ ஓகேங்க ஓகே நன்றி